கேக்குதுங்ள
மிகவும் நன்றாக கேக்குது நா பேசுறது உங்ளுக்கு கேக்குதா
ஆ நி நீங்க பேஸ்றது தேநீர் வந்து ஏ காயில காதுல பாயிற மாரி கேக்குதுங்க
மிக்க மகிழ்ச்சி என்ன பண்றீங்க
நான் வந்துட்டு சும்மாதாங்க இருக்க நீங்க
நானு சும்மாதாங்க இருக்கே நல்லாருக்கீங்ளா
ஆ நல்லாருக்கேங்க நீங்க
நல்லாருக்கேங்க வீட்ல எல்லா நல்லாருக்காங்ளா
ஆ வீட்ல எல்லாரு நல்லாருக்காங்க ஒங்க வீட்ல
எல்லாருமே நல்லாருக்காங்க சாப்ட்டீங்ளா
ஆ சு அ சாப்புடலங்க எனக்கு பசிக்குது நீங்க எதாவ்து சொல்லி குடு திங்னா அதே மாரி நீங் சொல்ல சொல்ல சமச்சு சாப்ட்டுப்ப
சமச்சு சாப்புட்றீங்ளா சமச்சு சாப்புற்றக்கு நா உங்களுக்கு கோதுமை தோசுயு தக்காளி சட்னியு எப்புடி பண்ணுறதுன் சொல்லி தரட்டாங்க
அ அ சொல்லுங்க அப்டியே நானு செஞ்சற்ற
முதல்ல தோ கோதும எடுத்து நல்லா கழுவிக்கோங்க
ஆ கழுவிட்டங்க
கழுவிட்டு கொஞ்ச நாள் ஊற வைங்க அப்பதா அது நல்லா அரையு
ஆ சேரிங்க
அதுக்கப்புறோ நீங்கள் பொயி்ட்டு அரிசி கொஞ்ச ஊற வச்சுக்கோங்க
ஆ சே சரிங்க
அரிசியு ஊற வச்சுட்டு கோதுமயும் அரிசியு நல்லா ஊற வெச்சுருங்க
ஆ சேரிங்க
கோதும அரிசி நல்லா ஊற வச்சக்கப்பறோ கொஞ்சொ நே கழிச்சு
ஆ
அதை வந்து அரச்சக்கோங்க
ஆ சரிங்கோ
அரச்சதுக்கப்பறோ அத வந்து ஒரு பெரிய குண்டால மாத்தி நல்லா கலக்குங்க தண்ணி ஊத்தி கலக்குங்க கொஞ்சம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க
ஆ சரிங்க
உப்பு போட்டு கலக்குங்க நல்லா கலக்குனதுக்கு அப்றோ
ம்
ஒரு பாத்தரோ கடாய் எடுத்துக்கோங்க
ஆ
அப்பறோ ஒரு அஞ்சு தக்காளி எடுத்துக்கோங்க அஞ்சு தக்கா காளி வந்து நல்லா கழுவி எடுத்துக்கோங்க சுத்தோ ரொம்ப முக்கியோ சமைக்கிறத விட நமளுக் சுத்தோ ரொம்ப முக்கியோ அப்போ அது நல்ல கழ சுத்தம் கண்டிப்பா சோறு போடுங்க அது வந்ட்டு நம்ம பெரியவங்களோட மொழி
ஆ ஆமாங்க பழமொழி
ஆமாங்க பழமொழி நமக் சொல்லி குடுத்துருக்காங்க அப்போ அதனால கழுவி எடுத்ததுக்கு அப்பறோ ஒரு குட்டி குட்டியா அருஞ்சுக்கோங்க
ஆனே ஆ சரிங் மேடம்
நல்லா சிறிதாக அரிஞ்சு கொண்டு
ஆ
அப்பறோ அத வந்ட்டு அந்த கடாய்க்குள்ள போட்டு ஒரு ரெண்டு கைப்பிடி அளவு உப்பு ஒரு ரெண்டு கைப்பிடி அளவு மொளகா
ஆ
அப்றோ அதை நல்லா வலக்குங்க வலத்தனக்கப்றோ
ஆ
சிறிய வெங்காயம் இருக்குல்ல
ஆமாங்கோ
அத வந்து ஒரு பத்து பதினஞ்சு எடுத்துக்கோங்க நம்மளுக்கு பெரிய வெங்காயோ விட சிறிய வெங்காயந்தா நல்லா சுவை குடுக்கு
ஆ அதாங்க
சுவை குடுக்கறது தானே நம்மளுக்கு வேணு நம்ம சுவை தானங் சாப்புடுவோ
ஆமாங்கோ
அதனால சாப் அது என்னனா எ வடி சட் வடாச்சட்டில வச்சு நல்லா வறுத்து வணக்கி விட்டதுக்கு அப்பறோ ஒரு கருகுற மாரி ஒரு மணம் வரு
ஓ கருகுறதுலே மணம் வருமாங்க
ஆமா கரகு ந ஒரு லைட்டா கருக வச்சுக்கோங்க
ஆ
கருக வச்சுச்சு அப்பதா அரச்சா நல்லா சுவ தரு
ஆ சேர் செரிங்க
கருக வச்சு சோ அத அரச்சு நல்ல வணக்கி வுட்டு அரச்சிருங்க அரச்சதுக்குப்புற அது செவப்பு கலர்ல இருக்கு பாக்குறக்கே அப்டியே சாப்புணு போல தோணு சட்னி மட்டு தனியா எடுத்து சாப்புணு தோணு
ஆ
அந்த மாரி நேரத்துல வந்து கல்ல நல்லா காய வச்சு தோசைய நைஸா ஊத்துங்க மொத்தமா ஊத்தாதீங்க
ஆ
நல்ல மொறுகலா ஊத்தி அதுல எண்ண போட்டு
ம்
நல்லா வெந்ததுக்கு அப்புற திருப்புங்க திருப்பி ஒரு வச்சிக்கோங்க அதுக்கு அப்புற அப்டி தோசைய எடுத்து வச்சு இனி ஒரு தோசைய போடுங்க இனி ஒரு தோசைய போட்டு அதுல எண்ணெய்க்கு பதில நெய் ஊத்துங்க நெய் மனோ நல்லா இருக்கு கோதும நெய் தோச
ஆ
கோதும நெய் தோச நல்லா அப்டியே மேல அப்டியே உருகுற மாரி நெய்யு அது கூட லைட்டா வெங்காயமு போட்டுக்கோங்க
ஆ
வெங்காயமு போட்டிங்னா சுவையா இருக்கு மொர்கலானது திருப்பி போட்டு வச்சிருங்க சேரிங்க அம்மா கூப்புறாங்க இருங்க
சேரி சேரிங் எனக்காக ஒரு பாட்டு பாடுவீங்ளா